வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
ஹலோ வணக்கம் தோழி அ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க எப்
நா வந்து அ நல்லா இருக்க தோழி வெண் பொங்கல் செய்யறதுக்கு அரிசியையு பருப்பையு
ஒங்கள்ட்ட கொஞ்சம் கேக்கலாமா இந்த சுற்றுச்சூழல் பத்தி கொஞ் அ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்வீங்ளா சுற்றுச்சூழல்ல இப்ப நெறைய வரும் பாதிப்பெல்லா இருக்குது அத பத்தி உங்களுக்குத் தெரிஞ்ச கருத்து என்ன சொல்லுவீங்களா
சொல்றே தோழி அ இப்ப வந்து சுற்றுச்சூழல் என்னான்னா இந்த பிளாஸ்டிக் பைங்க இருக்கு பா த்திங்ளா நறையா ஹோட்டல்லல்லா குடுக்கறாங்க பாருங்க மளிக கடையில ஹோ ட்டல்ல இதெல்லா வந்து நறைய அங்கங்க எட எடத்துல கெடக்குது அதல்லா பாத்தீங்ன்னா இந்த மாடு நல்லா அத பத்தி தெரியாம போட்டு மென்னுகிட்டு பாவோ அவங்ளா அந்த இதெல்லா ரொம்ப அவங்கல்லா அவஸ்தப்படுறாங்க வாயில்லாத ஜீவனுங்களுக்கு என்ன தெரியோ அத நம்மதா வந்து அது எடையில கொஞ்ச நாளு தட செஞ்சாங்க இப்ப வந்து பழையப்படி வந்துருச்சு அது அது ஒண்ணு அப் அப்றோ இன்னொன்னு என்னன்னா குப்பைகளையு ஒரு இப்போ தா டெய்லியு குப் குப்ப போ எடுக்கறவங்க வராங்க அவங்களுக்கிட்ட குப்பையையு போட்றாங்க அப்றோ கண்ட எடத்துலயு குப்பைய போட்டு வைக்கிறாங்க நாங்க காலையில நாங்க வாக்கிங் போம்போது பாத்தீங்கன்னா அதே ரோடு தா அந்த ரோட்ல ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா அந்த பாட்லு தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போட்டு போறாங்க பாட்லு அப்பறோ பாக்கு துப்புறது இது மாரில்லா அந்த ஓரத்துல அவ்ளோ ஒரு அசிங்கமா அப்டியே கெடக்கோ இதெல்லா வந்து அ செய்யக்கூடாது எங்க குப்ப இருக்கோ அங்க கொண்டி போட்டா ஏ வந்து சுற்றுச்சூழல் இதாது அது புரிய மாட்டேக்கிது அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிங்கல்லா இங்க இருக் குது ஒரு சில கம்பெனிங்கள்ள இருக்கறது என்னான்னா அந்த பொக வந்து ஒரு மாரி கருப்பு கலர்ல வரோ
எதுக்காம் நீங்க ஏதோ தயாரிக்க கூடியதுன்னு நெனைக்கிற
ட்டு இந்த டால்டா அதெல்லாம் தயார் பண்ணுவாங்க அத தயார் பண்ற
என்னா கம்பெனி தானே ஆ ஆ
அந்த பொக வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க போல இருக்கும் அந்த பொக வந்து இந்த ஊர்ல ஃபுல்லா அப்டியே காற்றுல வந்து அது வந்து வருது வரம்போது அந்த பக்கத்துல இருக்கவுங்களுக்கு அது வாடையுமே வரு தூரத்துல இருக்கவுங்களுக்கு அது அந்த இது சுவாசிக்க க்கும் போது நுரையீரல்ல கொஞ்சோ பாதிப்பு வருது அது எல்லாத்துக்குமே அத கொஞ்ச நாள் தட பண்ணிருந்தாங்க இப் இப்ப பழையபடி வந்துகிட்டு தா இருக்குது அது எல்லாரு சொல்லி அத கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணணு இதுவு சுற்றுச்சூழல் வந்து பாதிக் இதுதா அப்புறோ தண்ணீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த பொதுக்கொழாயில எல்லாரு தண்ணி விட்றாங்கதா அதுல பாத்திங்கன்னா சின்ன சின்ன புழுகள்ல்லா கடக்கூ அதனால வடிகட்டி அத குடிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே
ஆனா இப்ப உள்ள சில இதுல எல்லாம் பிளீச்சிங் பவுட்ரு போட்டு வருது ஆனா அது நல்லது
நல்லதுதா ஆ அதனால என்னன்னா இந்த டேங்க்லயு ட்ரம்முலல்லா ரொப்பி வைக்கும் போது அந்த புழு இருக்குது அவுங்க வந்து அதுக்கு தகுந் த ஒரு மரந்துகள உபயோகப்படுத்தி அந்த டேங்க்லயோ அந்த ட்ரம் டயோ ஊத்திகிட்டானா அந்த மாரி புழுக்கள் எல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லன்னா அந்த தண்ணிய குடிக்கிறவுங்க எல்லாத்துக்கூ சுற்றுச்சூழல் ஃபுல்லா பாதிக்க தா செய்யு தண்ணியாலயு நறையா பிரச்சன இருக்கு
அது மாதிரி இவுங்களு என்ன பண்ணுவாங்கன்னா குப்பைய குப்ப வண்டி வந்தாலு குப்பய‌ அதுலயே குடுத்துட்டு மீதி அதுக்கப்புறொ உள்ள ஏன்னா குப்பவண்டி காலையிலே வருது அதுக்கப்புறொ உள்ள வந்து மீன் வேஸ்ட் செல நேரொ யாரு பாக்காதனாலு வீட்டு கிட்ட கொண்டு போட்டு போய்ருவாங்க அந்த மாதிரி இல்லாட்டா அந்த அந்த சாணல் மாரி இருக்கு
ம்
அதுல தூக்கி போட்டு அதுல இருந்து பயங்க எவ்ளோ கொசு வருது அதெல்லா அவுங்களுக்கு புரிய மாட்டேங்கி
எங்க வீட்டு கீழயே பாத்தீங்கன்னா கண்ட செடி அவுங்க வளக்குறாங்க வளக்கும் போது பார்த்தீங்கன்னா கொசு அவ்வளோ வருது பூச்சி மருந்து அடிக்கிறவங்கள கூப் ட்டு அத அடிக்கவு மாட்டேங்கிறாங்க செரி நம்ம வீட்ல குடியிருக்கிறாங்க அவுங்களுக்கெல்லா பாதிக்குமேங்கற என்ன னோ அவுங்களுக்கு கெடையாது அவுங்க செடி வளக்குறாங்க அந்த செடிக்கு தகுந்த மறந்தோ உரமோ போட்டா தானே அது வராம இருக்கூ
நல்லாருக்கூ ஆமா செடியு ஒழுங்கா வளரு
கொசு பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேல ஜன்னல்லா தொறந்தே வெக்க முடியாது கொசுவா இருக்குது நாங்களு நறைய தடவ சொல்லி பாத்துட்டோ என்னா இவுங்கதான்னாலு பக்கத்து வீடு இங்கட்டு பக்கத்து வீடு எல்லா அப்படித்தா போட்டு வச்சிருக்காங்க ப்பையா வீட்டுக்கு முன்னாடி நல்லா சோவா வச்சிருக்காங்க பின்னாடி பாத்தா அ அவ்ளோ கேவளமா போட்டு வச்சிருக்கறாங்க இது வந்து அடுத் தவுங்களுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கெல்லா பாதிக்குமே கொசு வருமே அப்டிங்கறதல்லா கடையவே கடையாது
இப்போ உள்ள கொசுனால எவ்ளோ நோய் வருது இப்ப உள்ள கொசுல
டெங்கு காச்சல்லருந்து எல்லாமே பரவுறதே அதுதா
இப்ப பாதி மக்களாலேயே தா மக்களுக்கு அவுங்க வந்து நோய் வர்றதுக்கு வந்து வழி வகுத்து க்காங்க அங்கங்க தூக்கி எல்லாத்தையு இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு போறாங்க
பொது மருத்துவமனையில அந்த என்னமோ ஒரு கா காச்சி குடுக்குறாங்களே அ காய்ச்ச வராம இருக்கரக்கு
நில வேம்பு கசாயமா
ம் நிலவேம்பு கசாயம் அதெல்லா வந்து கொஞ்ச பாதுகாப்பான இதா வெக்கலா அவுங்க செஞ்சு வெக்கறது பெருசுல்ல ஒரு டம்ளர்ல போட்டு வெச்சறாங்க அத எல்லாரையு கவ்வி கவ்வி குடிக்கிறது வந்து நல்லாருக்காது அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பாத்திரத்துல புடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு வெச்சுட்டா நல்லாது எல்லாரு அத எச்சிப்பட்டு குடிக்க கிறது அந்த எச்சியாலையு நெறைய பேருக்கு பாதிக்குதுல்ல ம் அதனால முடிஞ்சளவு அவங்கலா வந்து சின்ன சின்ன பாட்டில்ல வந்து நீங்க எடுத்ட்டு வந்து புடிச்சட்டு போங்க அப்டின்னு சொன்னா அ சுற்றி இருக்கவங்ளுக்கு பா ரொம்ப அது பாதுகாப்பா இருக்கு முடிஞ்சளவு நம்ம அந்த ஆஸ் பத்திரிக்கோ பொதுவான இடத்துக்கோ கும்பலா இருக்கற இடத்துக்கல்லா போனா மாஸ்க் அ போட்டு போறது ரொம்ப நல்லது அது வந்து இப்ப நாலா வெளி வெளில போயிட்டு வரேன்னு வெச்சுக்கோங்களே இந்த கும்பலா இடத்துக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு காச்ச வந்துடு அந்த மனசனோட ஆவியே நம்ளுக்கு அது ஒத்துக்க மாட்டிங்குது
ஒத்துக்கடாது
அதனால மாஸ்க்கு நம்ம எவ்ளோவ் எவ்ளோவ் உபயோகப்படுத்திட்டு போயிட்டு வரமோ அப்ப சுற்றி இருக்கவங்களையு பாதுகாக்கலா நம்மளையு நம்ம
பாதுகாக்கலா இதுவே நம்ம காய்ச்சல வந்து இருக்கப்போ அடுத்து நம்ம வீட்ல உள்ளவங்ளுக்கு பரவு அது
ம் கண்டிப்பா வைரஸ் காய்ச்சன்னு சொல்லி ஏ இருமிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களா இந்த மாஸ்க்க போட்டுக்கணு
ஆமா ஆமா
வந்து ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு லோக்கு லோக்குன்னு இரும்புறாங்க ஆஸ் பத்திரியா இருக்கட்டு பொதுவான எடத்துலனா அவுங்க ஒரு கர்ச்சிப்போ இல்ல மாஸ்க்கோ அத கொண்டு வரலா அடுத்தவங்ளுக்கு வராம ஆஹ இருக் இருக்கணுனு நெனைக்கிறாங்கனா அத வந்து நம்மந்த விழிப்புணர்வ கொண்டு வருவோ இதுல இருந்து பேசி இத பத்தி எல்லா தெரிஞ்சு அதே மாரி எல்லாரு கடைபிடிச்சா ரொம்ப நல்லது ம் சுற்றுச்சூழலு பாதுகாப்பா இருக்கு நம்மளு பாதுகாப்பா இருக்கலா
அதேதாங்க இப்ப செல குப்ப வண்டி அவங்க வந்தா மக்கும் குப்பை மக்காத குப்பைல்லா தனித்தனி
ஆம்மாமா அவுங்க எவ்ளவோ சொல்றாங்க தா மக்கள் வந்து அத கடைபிடிக்கிறதே கெடையாது அப்றோ ஹேன் வாஸ் வந்து ம் ஒரு கண்ணாடி துண்டு வந்து வீட்ல உடையுதுனா அத ஒரு தனியான கவர்ல போட்டு இந்த குப்பைக்காரங்கிட்ட சொல்லி குடுத்தரணு என்ன பண்றாங்க அந்த குப்பைலே போட்டுறாங்க அவங்க பாவம் பிரிச்சு எடுத் க்கும் போது கைல அவங்ளுக்கு கிழிக்குது அவங்ளுக்கு கஷ்டமா தா இருக்கு அவங்களு நம்மள போல ஒரு மனுஷந்தா
மனுசங்க தான
ஆ அத நெனைக்கிறவங்க என்னா செய்ணு அந்த கண்ணாடி உடஞ்சத அவங்கள்ட சொல்லி இதை தனியா வைங்கன்னு சொல்லி தம்னா அவங்ளுக்கு எந்த எதுவு பாதிப்பு ஏற்படாது யாரு அதையு செய்ய மாட்டேங்கிறாங்க
நம்ம கூட வேஸ்ட் தானே அவங்க பாராபட்சம் பாக்காம எடு
ஆ அது மாரி இந்த பேட் எல்லா யூஸ் பண்றவங்கல்லா ரொம் ரொம்ப அநியாயங்க ரோட்ல எல்லா அங்க இங்க அப்டி கெடக்கறதெல்லா பேம்பஸு இது அதெலா ஒரு ரெண்டு கவர்ல நல்லா கட்டி இருக்கேம்மா
குப்ப அவுங்கள்ட்ட குடுத்தாலே அவுங்க எடுத்துட்டு போவாங்க
அவுங்களு மனுசந்தானே ஒரு கவர்ல கட்டி குடுத்துட்டா பிரச்சன இல்ல அத அப்டியே குப்பக்குள்ள வச்சு அமுக்கி அந்த அவுங்க பாவோ பிரிக்குபோது நம்ளுக்கு கஷ்டமாதா இருக்கு இன்னா அப்போ நம்ம அத சொல்லி அவுங்ளுக்கு குடுக்கனூ அப்போ அவுங்களுக்கு பிரச்சன வராது
ஆமா
அ
செலவுங்க என்ன தெரிமா செய்வாங்க அந்த இதன யூஸ் பன்னிட்டு அத வந்து கொஞ்சொ சந்த குப்ப தொட்டில அப்டே ஒரு சும்மா ரோட்டோரமா போட்ருபாங்க அவுங்க அது என்ன பண்ணு காக் கையோ இல்லாட்டா நாயே வந்
ஆ கொதறி வச்சிருக்குதுங்க பாக்கலயே நம்ளுக்கு இதா இருக் து அருவருப்பா இருக்கு அதுல ஒரு பத்து ஈ உக்காருது அப்றோ பாத்தீங்கனா போயி ரோட்ல இந்த இது விக் விக்கிறாங்க பலகாரொ அதுல போய் அந்த ஈ உக்காரூ
ஆ அது வந்து யூஸ் பன்னிட்டு போட்டவங்களுக்கூ நோய் வரு
ஒரு பலகாரொ விக்கிறாங்கன்னாங்க அத ஒரு கண்ணாடி டப்பால அ மூடி வச் சு விக்கனூ ஓபன் பிளேஸ்ல விக் கறது அது ஈயல்லா போய் அதுல திருப்பி உக்காறுது வருது இதெல்லா வந்து மக்கள் வந்து கொஞ்சொ நம்ம ஒரு த்தவங்க சாப்ற பொருள் தானே அப்டின்னு ஒரு பாதுகாப்பா வக்கனு வக்கே மாட்டிக்கிறாங்க ஒரு சி சிலரு ஒரு சில கடைல அழகா பெ கண்ணாடி பெட்டில வச்சு
வச்சிருக்காங்க செல கடைல சும்மா ஒரு மேலே தரபடி வச்சு அல்லொ வந்து நம்மோ கீழே நம்ம மேல இருக்கற ஈச்ச எல்லா வந்து அதுல போயிருக்கு இல்லாட்டா இங்க இருந்து வேஸ்ட்ல போயிருந்த ஈச்ச சாப்
கொசு ஈ நாளல்லா ரொம்ப பரவுது வியாதி அது சின்ன கொழந்தைங்க வச்சிருக்கவங்கல்லா வந்து போனோனே காலைல இந்த இது மாரி அப்பொ வட போண்டானு வாங்கி சாப்டறாங்களா அதெலா ஒரு நல்ல ஒரு இதுலருந்து வாங்கி குடுத்தா பரவால ஓபன் இதுல வச்சிருக்கவங்களுக்கெல்லா அதெலா வாங்கி குடுத்தா புள்ளைங்களுக்
கண்டிப்பா நம்மளே பாத்தாலே நம்ளுக்கே சாப்டறதுக்கு ஒரு மாரி இருக்கு
ம் இதெலா சுற்றி இருக்கறவங்கள யோசிச்சு சுற்றுச்சூழல்லா இது பண்ணாம மாசுபடுத்தாம நடந்துகர்து ரொம்ப நல்லது நம்ம மக்கள் தா அது மாரிலா தவறு
அந்த மாரி பொது கழிப்பட த்துலல்லா பாத்தீங்கனா எங்க என்ன மோசமா போவே முடியாது இதுக்கு அதுக்கு ஒரு கட்டணொ வசு சுலிக்கிறாரு
ம் சுத்தபண்றதுல ஒரு சுத்தமா வச்சுக்கிற வ போறவங்களு தண்ணிய நல்லா ஊத்துறது கெடையாது அந்த எடத்துலே அந்த கே விஸ்பரு கேர்பி அதெலா
எல்லா அதுலே போட்ரு வந்துரு வாங்க
அடுத்த வங்க வருவாங்களே அப்டிங்கற இந்த எண்ணங்களு கெடையாது என்னா அதலா கொஞ் கொஞ்சே பாதிக்குது தா அத எல்லா வந்து டஸ்ட்பின் அவுங்க ஒன்னு வச்சிருக்காங்க அதுல கொண்டு போயி போட்டுட்டு போனாதா என்னா
அதே மாறி நம்மளுக்கு அந்த இது இது வந்தாலு நம்மளுக்கு அத அடக்கவு முடியாது
ம் ஆமா பஸ்லியோ ட்ரெயின்லியோ போறாங்கன்னா அத எல்லா வந்து ஆ ஒரு பாதுகாப்பானதுல ஒரு கவர்ல போட்டு அங்கட்டு போட்டா கூட பிரச்சனா இல்ல எல்லாத்தையு கொண்டு போயி அதுலேயே வைக் குறாங்களா அடுத்தவங்க போகு போது ரொம்ப அத ஈரவு பட்டுட்டு போறது இதா இருக்குது
கஷ்டம் நம்மளுக்காகவு வரும்
ம்ம்
போகவு முடியாது எடுக்கவு முடியாது
அது மாறி சாப்புற உணவுகளையு நல்லதா ட்ரெயின்ல எல்லா கொண்டாந்து விப்பாங்கதா அதா எல்லா சுத்தமா இருக்கா என்ன ஏதுன்னு பாத்து
சாப்பிட்டு சாப்பிடவு முடியாது
வாங்கி சாப்பிடா வது கொஞ்சே யோசிச்சி சாப்பிடணு
ஆமா
போயிருச்சு சுற்றுச்சூழல் எவ்ளேவு அளவு பாதுகாக்குறமோ மக்கள் அப்தா நல்லா இருப்பாங்க திருந்து வாங்க
கண்டிப்பா
ம் ம் ம்
சேரி தோழி உங்களிட்ட பேசினதா மிக்க மகிழ்ச்சி நெறய கா கருத்துக்களை முக்கியா தெரிஞ்சுக்கிட்டே
ஆமா தோழி ம் சேரிங்க தோழி